சொல்லுங்க நல்லாருக்கீங்களா
உம் நல்லா இருக்க நீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க தோஸ் சுட்டுட்ருக்கங்க
சும்மாதா இருக்கே
ஓஹோ எந்த ஊருங்க
திருவள்ளூர்
ஓகே நா கோயமுத்தூர்ங்க
மோஸ்ட்டா நெறைய பேர் கோயம்புத்தூர் தா இருக்கீங் போல
இதல ஜாயின் பண்ணியிருக்கே நானு நோட் பண்ணங்க
யாரு கேட்டாலு கோயம்புத்தூர் திருச்சி அந்த சைட் தா சொல்றாங்க
என்னங்க
கோயம்புத்தூர் திருச்சி
ஆஹ்ஹ செரி செரி செரி செரி
பண்ணைல அந்த அளவுக்கில்ல போலயே
ஆமா ஆமா என்ன நீங்க ஒருத்தவங்க பேசினாங்க ஒரு ஒரு நாள் காலைல வெச்ச கொழ ல ரெண்டு நம்பர் என்ன
உம்
உம் பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சுங்களா ஆமாங்க
நீது நாளை சாப்பிட்டேன்
ஓ அப்படிங்களா செரி செரிங்க என்ன ஸ்பெஷல் எனக்கு
ஸ்பெஷல்லாம் இல்ல இட்லி தான்
ஓஹோ
உம் அவங்க ஊருக்கு போறங்க வீட்டுல ஆனா எதுவும் கெடையாது இன்னைக்கு
செரி செரி செரிங்
உம் நீங்க இப்பதான் சாப்பிட போறீங்களா
இல்ல நான் சாப்பிட்டேங்க எங்க வீட்டுல சாப்பிடறதுக்காக செஞ்சுட்டு இருக்கேன்
உம் ஆஹ்
ஹஸ்பண்ட் சாப்படுறதுக்காக விட்டுட்டு இருக்கேங்க
ஓகே
அப்புறம் லஞ்சுக்குங்க
லன்ச்சா லஞ்ச் சாப்பாடுதான் சாப்பாடுனா தராங் தெரல
செரி செரிங்க
உம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கோயம்புத்தூர்ல நீலாம்பூர்
கா கா காலேஜ் தேர்ட் இயர் போப்பொற
ஓகே என்ன கோர்ஸ்
பி காம்
பி காம்ங்கழ செரி செரி நானும் பி காம் தான் முடிச்சிருக்கேன்
ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்களா
இல்ல அஹ் பி காம் முடிச்ச்டு எம் பி ஏ முடிச்சுடு ஹெச் ஆரா வர்க் பண்ணே அப்றோ இப்பக் தம்பி பொறந்ததுலேந்து ஒரு எயிட் இயர்ஸா எங்கயூ இல்ல ஹவுஸ் வைஃப்
நானூ எம் பி எம் பி ஏ தா நெக்ஸ்ட்டு போட்லான்னுருக்கே
செரி செரி செரி
அது பத்தி ஏதாச்சூ கொஞ்சோ சொல்லுங்க அது பத் அது என் ம் ஹெச் ஆர் தா அது அது ம பத்தி ஏதாச்
ஆ எக்ஸ்ப்ரியன்னா ஹெச் ஆர்ன் ஃபஸ்ட் டு என்னன் தெரியுமா
ஆ இவுங்க வந்து ட்ரஸ் மேனேஜ்மென்ட்
இல்ல ஓகே அது இப்போ ஒரு ஃபீல்டுல போயிட்டீன்னா ஆ இப்போ வக்கத் படேனா அங்க என்னென்ன மேனேஜ் பண்ணூ ஹெச் ஆர் கு அது தெரியுமா
ம் அத்தா நம்ப ஆ அங்க வர்க் பண்றவ்ங்கிட்ட நம்ப கரெக்டா வேல செய்ங்க அந்த மாரி நீங்க எந்த மாரி இந்த கம்பெனிலியா இல் ல வேரவுஸ்
எல்லா பக்கமுமே ஒரே ரூல்ஸ் தா நறைய் ந ஒரே எல்லா பக்கமூ ஒரே ரூஸ் தா
ம்
என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா இருக்காங்கல எந்த கம்பெனி போனா னாலேனூ செரிங்ளா ஒரு எல்லா கம்பெனிலயூ டைம் மேனேஜ்மெண்ட்ன்னு ஒன்னுருக்கூ எல்லா டைம்க்கு வர்றாங்ளா அப்டின் சொல்றது எல்லாமே நம்ம ஹெச் ஆரே இவ்ளோ தா அப்றோ சேல்ரி போட் அவுங்களுக்கு அத் அப்டேட்டா வந்ததா பிரசன்ட் ஆப்ஷன் வச்சுதா பிரசன்ட் டாப் டென் வச்சுதா அதுவேத் தாத சேல்ரியே போடுவாங்க
ஓகே
சோ அதுதா டைம் மேனேஜ்மெண்ட் அப்றோ அவுங்க ப்ரொ
வாய்ஸ் ப்ரேக் ஆகுது
என்னது அவங்களோட டீட்டெயல்ஸ் டீட்டெய்ல்ஸ் மெய்ன்டர்ன் பண்றது அப்பறொ அவங்ககிட்ட எதாவது மெயினா ஒரு ப்ரூஃப் கண்டிப்பா இருக்கனு
ஓகே
அப்றோ வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல மட்டுந்தா சேர்த்திக்கனு எயீட்டின் இயர்ஸ் கம்ப்ளீ்ட் பண்ணாம யார் லுலுவு வந்து சேத்துக் கூடாது அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு ஒரு கு இயர்ஸ் ஃபிப்டீன் டூ சாரி சிக்ஸ்டீன் டூ சம்த்திங் ஒரு த்ரீ இயர்ஸ்கு மட்டு ஆஹ் சேர்த்தலா பட் அவுங்களுக்கு வந் து ஒரு ஹாஃப் டே வந்து படிப்பு ஒரு ஹாஃப் டே வந்து ஒர்க்கு குடுக்கணு அந்த மாரி ரூல்ஸ்ஸெல்லா இருக்
ட்ரைனிங்
ஆமா டைமிங்கு ஒரு ஃபோர் அவர்ஸ் படிக்கோணு ஒரு ஃபோர் அவர்ஸ் நம்ம படிக்க வைக்கோணு படிக்க வைக்கோணும் அப்றோ ஒரு ஃபோர் அவர்ஸ் வந்துட்டு ஒர்க் குடுக்கலா
ஆ ஆ
அப்றோ இ எஸ் எஃப் பி எ ஃபைல் இதெல்லா மெயின்டென் பண்ணனு
நா
அப்றோ பேசிக்கா அதுதா அ எம்ப்ளாயி உள்ள வரதுலருந்து அவுங்க எக் க்ஸிட் ஆகுர வரைக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே
ஓகே ஓகே அதுதா நானு எங்கயோதா போட்லானு நெனச்சுட் எம் பி‌ எல் லன்னா போட்ட அது கூட என்னா பெஸ்ட்டு
என்ன அதுதா ஹெச் ஆர் தா ஹெச் ஆரோ ஹும் எம் பி ஏ ஹெச் ஆர் ஹூமன் டிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தா படிக்கோனு அத விட்டு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு அதெல்லா நம்மளுக் செட் ஆகாது
ஹம் கே ஓகே
அதனால அதுதா பண்ணோணு
உம் ம் எம் பி ஏ படிச்சாங்க அப்பற எதாச்சி ஹெச் ஆர் ட்ரை பண்ணலா அப்படில்ல ஆனா
அட்மினு ஆமா பிஸ்னஸ் பாக்கலா அட்மினு இந்த மாரி அட்மின் சம்மதமா நம் ஹெச் ஆர் படிச்சிருந்தீங்கனா ஒரு பிசினஸ்குள்ள எண்டராயிரலாம்
ஆஹ் அது அது நா பண்ண மாட்ட
ஆமா ஸ்டே நம்ம அதை பத்தி ஸ்ட்ராட்டஜிட்டிகல்லா படிப்போ அந்த இதுல செகண்ட் இயர்ல அதனால அதைய பத்தி ஆஹம்
இப்ப நீங்க வேலைக்குல இதுக்கு மேல போக மாட்டீங்களா
ஒ கொஞ்சோ தம்பி உண்ணு அவ மேனேஜ் பண்ண முடியல ஆக்சுலி வீடு நாங்க த்ரீ இயர்ஸ் ஆச்சு லோன் போட்டு கட்டியிருக்கோ ஒரு டாக் இருக்கு வீ இல்ல மேனேஜ் பண்றதுக்கே எனக்கு வீடு கிட்ட நாங்க மூணு பேரு மட்டும்தா வீடு மேனேஜ் பண்றக்கே எனக்கு சரியா இருக் டைமு போக முடியல எனக்கு இருக்குது ட்ரீம் நெறைய இருக்குது பட் போக முடியல
ஒர்க்போன கொஞ்ஜோ மேனேஜா இருக்குல எல்லாமே
ஏ வீட்ல வந்து ஒர்க் இருக்குல்ல நெறைய எங்கல்து ஒரு டூ த்ரீ பி ஹச் கே வீடு சோ வந்துட்டு அது மேனேஜ் பண்ணிட்டு கூட்டி தொடைக்கிறது டாகு இருக்குது அவனையு பாத்துக்கிட்டு தம்பிய ஸ்கூலக்கு அனுப்பிட்டு இதுவே எனக்கு ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கு ஃபோர்த்து
ஃபோர்த்தா அல்ல இன்னொரு டூ டூ இயர்ஸ் ஆ த்ரீ இயர்ஸ் இதுக்கு அப்புறமாவு கொஞ்சோ வந்துருவாங்க
இல்ல அந்த மாரி பாக்கணும் பா இப்போ வந்து நா சும்மா டரை பண்ணாம இல்ல ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி எய்டி இயர்ஸ் முன்னாடி இருந்த ஹெச் ஆர் ஒர்க்குக்கும் இப்ப இருக்கிற ஹெச்ஆர் ஒர்க்குக்கும் ஃபுல் டிஃப்ரன்ஸ் இருக்குங்கிறாங்க நாங்க அபெல்லா ப்ரொபைல் ஃபுல்லா மெயின்டென் பண்ணது இதுல மேனுவலே தா மெயின்டென் பண்ணோ நெறைய பிரண்ட் அவுட் எடுத்துட்டு அது ந நம்ள்து எதா எழுதுவோ பட் வந்துட்டு இப்பெல்லா வந்துட்டு நாங்களே இல்ல அப்டிங்கறாங்க திப் பண்றோ உள்ள மழயா சி கே ஒரு ஷீ ஒரே ஒரு ஷீட் தா வச்சிருக்காங்க நாங்க ஒரு அங்கயே ஒரு டுவென்டி ஃபைவ் ஷீட்ஸ் எல்லா இருக்கோ தண்ணி தா அந்த டுவென்டி ஃபைவ் ஷீட்ஸ்யு ஃபில் பண்ணி ப்ரோஃபைல்ல அவுங்கிட்ட உம் டுவென்டி ஃபைவ் பேஜஸ்யு லேபர் கிட்ட வந்து சைன் வா மோன அத்தன ஒர்க் இரு கோ இப்ப வந்து அந்த மாரி ஒர்க்கே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க
அதா எ ஐ வந்துச்சுல ரொம்போ அ
ஆமா ஆம்மோ ஃபுல்லா டிஃப்ரெண்ட்டா அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
உம் அது இன்னோ அது ஒன்னோ இல்ல எல்லா ஒரே அளவுக்குதா இருக்கோ நம்ம உள்ள போனாதா தெரிஞ்கிலால
உம் ஆமா நெறைய இருக்குது அது நெறைய தெரிஞ்சுக்கோங்க அப்டேட் நெறைய வந்துக்கிட்டே இருக்கு
உம் தா ரொம்ப ரிஸ்க் ஓ ஃபுல்லா எ ஐ பதி கொஞ்சோ படிச்சாலே போதோ
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா இப்பவே எங்க வீட்டுல ஐ டி லதா இருக்காங்க அவுங்களே இப்போ எ பேர் வெச்சுதா நெறைய விஷ்யோ பண்ணிட்டுருக்
இப்ப மோஸ்ட்டா அப்டிதா பண்றாங்கிய இப்ப எதுமே தெர்லியா சாட் ஜிப் டீல் நா ஜெமினி ஸ்டிரைட்டா போயிட்டு எதாச்சு பாத்துட்டு
ஆமா ஆமா அதே சொல்லி குடுத்தது ஃபுல் டீடெயில் குடுக்கறது
அங்க அதுதா எல்லாமே வந் ச்ச இப்ப நம்மளுக்கு எதாச்சு புராஜக்ட் பண்ணனா கூட அதுக்கு ஒரு சில ஐடியா கொடு அதே அதுகு யா
ஆமாமாமா போ
நீங்க இந்த கால அட்டர்ன் ஆ கட் பண்ணிட்டு நா கால் பண்றே அட்டன் பண்றீங்களா
ம் ஓக்
ஒன்னு ஒன்மினிட்ருக்கு ஒரு நிமிஷங்க ஃபிரியா அப்றோ மத்யானோ லஞ் வெளிய எங்கியு போலியா
வெளிய மேட்ச் விளாடத்க்கு போனு அதா ஒரு ரெண்டு மணிக்கு போவோ
ஆஹா செரி செரி செரி ஓகே ஓகே ஓகே பசங்க கூட சேந்துட்டு
மா
ஆஹா எத்தன பேர் டீம்ல ஆ
அதா நாங்க நாங்க பதினோரு பேரு போவோ பதினோரு பேர் இல்ல இருவது பேரு கூட வருவானுங்க
செரி செரி
வெளியூரு பசங்கூட போய் மேட்ச் விளாட
ஓகே ஓகே ஓகே ஓகே அப்புறோ மூவி எல்லா போவிங் இல்ல டென்மே டென் மினிட்ஸ்கு மேல டென் மினிட்ஸ்கு மேல போகோனு மூவி எல்லா போவீங்களா
மூவிலா போவே எப்பனா பசங்க் கூப்ட்டா போவே
ஆ லேட்டஸ்டா என்ன மூவி பாத்தீங்க
அ
யூத் ஆ
ம்
ரொம்ப நாள் ஆயிருச்சு இல்ல அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு அதுக் அதுக்கப்புறோ எல்லா நெறையப் படம் வந்துச்சு பரிமளா அண்ட் கோ நல்லா இருக்குது இப்போ பிளாஸ்ட் நல்லா ஆ பாத் பாத்துட்டே பாத்துட்டே நல்லா இருக்கு அதுவு ரொம்மான் இப்ப கருப்பு இதுலியே வந்துருச்சே ஆர்ட் ஸ்டார் ஆ ஆர்ட் ஸ்டார்ல இல்ல பிரைம்ல வந்துருச்சுன் நெனைக்கிறே பிரைம்லியோ ஹாட்ஸ்டார்லியோ ரெண்டுலியு
பிரைம்லல ஹாட்ஸ்டார்ல வர்ல பிரைம் அதா வந்திருக்கு
பிரைம்ல தா வந்துச்சு கருப்பு மூவி நல்லா இருக்கு பாருங்க வேணா
உம் எப்பயோ வந்து சு கருப்பு ப
ஆமா வந்து அ ஆமா ஆமா வந்துச்சு அந்த நல்லா போயிட்டு உன்னி தேட்டர்ஸ்லியு போயிட்டு இருக்குது
செரி ஆஹ் ஓகே நீங்க கால் பண்றீங்களா நா கட் பண்ற